ஆ கேக்குதாப்பா ஆ வணக்கம்ப்பா ம் ம் சும்மாதாமா வெப்பே
ம் டீ காஃபி ஆச்சிங்களா
ஆ ஆய்டுச்சிப்பா நீங்க குஷ்ட்டீங்களா
ஐ இதேதான்ங்கா குடிச்சே
ஆ லன்ச்சு சாப்ட்டீங்களா
ஆங்க்கா சாப்டுட்டு நல்லா தூங்கிட்டே
ம்
ம் நல்லா ஒரு தூக்கம் போட்டாச்சு
ஆவ்
அ ஒடம்பு டயர்டா இருந்துச்சு இல்லைங்களா சரி படுத்து எழுந்துட்டு சரிப்ப இது பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்கா
சேரி
ம் நீங்க லஞ்ச்சு சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டம்மா
அவர்லா வன்ட்டாருங்களா வெளியில போனவரு
ஆ வந்து போயிட்டாங்க
அவரு எவ்வளவு நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாருங்க்கா
நைட்டு எட்டற ஆகும்ப்பா ம்
பசங்களா வந்துட்டாங்களா
இன்னு சுபிதா வந்துருக்கா ஒன்னு அவுங்க வர்ல
ஓ செரி செரி செரி்ங்கா ம் லேட்டாயிடு இல்லிங்ளா
ஆமா
வேற என்னெல்லாக்கா ஒங்ளுக்கு எதனா டிப்ஸு தெரிஞ்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கக்கா
இன்னா டிப்ஸு அதா நீங்க ஒடம்பு திஷ்டி டயர்டாருக்குதுன்றீங்கல்ல
ஆமாங்க்கா
இப்ப வந்து நம்ம குளிக்கிற தண்ணில கொஞ்சோ கல்லுப்பு
ம் ம்
ஆ கஸ்தூரி மஞ்சள்த்தூள் போட்டு குளிச்சா கொஞ்சோ இதுவாக்
அப்டிங்ளா கண்டிப்பா நாளைக்கே ட்ரை பண்ணிர்றே கண்டிப் பா நாளைக்கே ட்ரை பண்ணிர்றே
ம் ம்
ட்ரை பண்ணி பாத்துர்றே கஸ்தூரி மஞ்சள் போயிட்டு வாங்கிட்டு வந்ட்டு
ம் ம்
பண்ணிர்றே நாளைக்கி என்ன சமைக்கலான் யோச்சீங்ளா
இன்னு யோசிக்ல இன்னிக்கி
யோசிக்கிலீங்ளா
ம் ம்
அப்டியே நாளு ம் எப்டி ம் ஆமாங்க்கா எனக்கு ஒருத்தவங்க ஒரு டிப்ஸு ஒருத்தவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு தா கேரட் கூட தேங்காவ அரச்சி பில்டர் பண்ணிட்டு ஜூஸ் மாரி குடிச்சோனா மாநெரமா இருக்கறவங்க கூட கலராவுறாங்ளா
ம்
பீட்ரூட்டு அ பீட்ரூட் கூட தேங்கா போட்டாலு ஓகே
ம் ம்
தேங்காவு கேரட்டு குடிச்சாலு ஒரு க தொடர் ந்து வந்து பதினெஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தா அ நல்ல கலரா ஆகுறாங்ளா
இன்னொன்னு இப்ப குடிக்கிறது ஏ பி சி அந்த இதுவு குடிப்பாங்ளே பீட்ரூட்டு் கேரட்டு அ ஆப்பிளு இஞ்சி கொஞ்சோ போட்டு
ஆ
அத குடிப்பாங்க தேன் கலந்து
அதுதா அதுதா
ம் அதுவு கலராவ கலரு வருது
வருதுங்ளா
ம் ம் க்ளோ கெடைக்கு ம் ம்
கண்டிப்பாக இதெல்லா நல்லா ஒரு நம்புளே நேச்சுரா பண்ணிக்கிறது தனே
ஆமா ஆமா
நம் பண்ணிக்கிட்டோனா நம்புளுக் அ
போயி குளுகோஸ் ஏத்திக்கிறது அதெல்லா ஏத்திதா கலர் வர வெக்கறாங்க
ஆமாக்கா அந்த மாதிரி காஸ்ட்லியான மெடிசன்லா நம்ம பண்ண முடியாதுல்ல
ம் ம்
நம்ப இருக்கறத வெச்சு எப்டி வாழ்றதுன் பாக்கனு ம்
நம்ம ஒடம்புக்கு நல்லது இதலா
நல்லது ஆமா ஆமா ஆ ய பஸ்ல நீங்க போகும்போது உங்களுக்கு எதாவது நடந்தது எதாவது மெமரிஸ் இருந்தா சொல்லுங்க இல்ல சின்ன வயசு ல நடந்தது
பஸ்ஸுல போம்போதுன்னா
ம்
அது ஒரு சின்ன வயசுல
ம்
காமடியா இருக்கு அது
ஆ காமெடியாதா சொல்லுங்க அ
அதா அதா சின்ன வயசுல
அ ஆங்க
ஆ அங்கதா பொங்கல்லா வெச்சுட்டு ரிட்டன் வரோ எல்லா சாப்புட்டு கா கோழி கட் பண்ணி அங்கயே பொங்கல் வெச்சு செஞ்சு சாப்புட் டு எல்லாரு ரிட்டன் வர்றோ பஸ்ஸுல
அ
அப்ப வன்ட்டு எனக்கு அர்ஜென்டா யூரின் வந்துச்சு அப்போ அப்போ வன்ட்டு செரின்ட்டு எனக் தாத்தால்லா என்னன்ட்டாரு நீ அப்டியே உக்காந்துக்கோ அங்கயே அப்டின் சொல்லி உட்டாரு பஸ்ஸுலே ஆ சின்ன வயசாதா இருக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசு இருந்துக்கு
ம் ம்
அப்புற செரின்ட்டு அப்டியே போயிட்டோ அதுலே அதெல்லா இன்னு மெமரிஸா இருக்கு
கண்டிப்பா அது ஒரு சின்ன சின்ன விஷ்ய கூட ஒரு மெமரிஸ் தா லிட்டில் ஹாட்டு வந்த புதுசுங்க்கா அஞ்சு ருபாதா லிட்டில் ஹாட்டு மேட்டூருக் போயிருந்தோ ஒரு இது ப பன் டூர் போற மாரி போ போயிருந்தோ
ம் ம்
எங்க பஸ்ல உக்காரும் போது அந்த லிட்டில் ஹார்ட்ஸ பாத்த எங்க அப்பா கிட்ட அப்பா லிட்டில் ஹாட்ஸ் வாங்கி குடுப்பான்னு கேட்ட
ம் ம்
லிட்டல் ஹாட்ஸ்லா சாப்படக் கூடாதுன் அடிச்சுட்டாருங்க அடிச்ட்டு அவருக்கு மனசு கேக்கல திருப்பி அது லி ட்டில் ஹாட்ஸ் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு ஆனா அந்த லிட்டில் ஹாட்ஸ் பாக்கும்போதெல்லா அந்த அப்பா ஞாபக வருது
ம்
அது மறக்க முடியாத ஒரு இதுவாயிடுது இல்லிங்ளா அ அந்த அடி வாங்குனாலு அத நம்ம வந்து சாப்டு சாப்ட்டுட்டோ
ம் ம்
ஆ ஒன்னு பண்றதுக்கு இல்ல சொல்றே ம் அப்புற க்கா சாயந்தர எதுனா ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்ளா
ம்ங்கா அங்கதா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்குறாங்க எல்லா கிச்சன்ல ரெடி ஆயிடுது எல்லா எடுத்துன்னு வந்து வெச்சு க்கறோ வெளியில என்னா பண்றதுன் தெர்ல
ஏ திடீர்னு இப்ப பெயிண்ட் பண்றீங்க
த ஒரு நாலு ரூம் மட்டு உட்டுட்டுக்குது பேக் சைடு
ஆ
ஆல்ட்ரேஷன்லா பண்ணோ அதுல பின்னாடி டாய்லெட் வரக்கூடாது நாங்க அந்த அக்னி மூலைல்ல
ஆ
அது அப்பவே ஃபஸ்ட்டு கட்டும்போதே தப்பா வெச்சுட்டு அது சுபி கல்யாண ஆனா ஆமா மேரேஜ் ஜானப்பறந்தா அதெல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ ரூமு ரெடி ஆயிடுச்சு பெய்ன்ட்டிங் பண்ணினுக்குறோ பழைய ரூமு மூனு ரூமு வச்சுது அதயு சரி முச்சிட்லா ஒரே கையா அப்பப்ப யாரு பண்ணினுக்கிர்க்கது
ம் ம் ம்
ரேட்டு வேற ஏறினே
அப்பா ரொம்ப ரொம்பக்கா அத நாந்தா சொன்னேனே எனக்கு வந்து பத்தொம்பதாயிர்பா புடிச்சுக்கிட்டாங்க ஹவுஸ் ஓனரம்மா
ஆ அதா
அ பெயிண்டிங்க்கு மட்டு மத்த இதுல்லா இல்லாம மொத்தமா இதுவா புடிச்சிச்சி அதனால எல்லாமே இப்போ இது பண்ணனு
ம் ம் அந்த மாரிதா போயினு இருக்
ஆன்லைன் ஷாப்பிங் பண்வீங்ளாக்கா
ம் பண்ணுவோமே
ஷேர் பண்ணிக்கோங்க என்னெல்லா நல்லாருக்கு என்னெல்லா நல்லால்ல கிளாஸ் க்ரோசரிசல்லா எதுல வாங்வீங்க
அது வந்துட்டு இது ஃப்ளிப்காட்ல தா வாங்குவோ
குளோசரிஸ் பிளிப்காட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவீங்ளாக்கா கேஷ் ஆன் டெலிவரி
கேஷ் ஆன் டெலிவரி தா குடுப்ப நானு அது ஏனா திடீர்னு வருமோ வராதோ ஒன்னு ஒன்னு
ஆ ஆ ஆ
அது அதனால கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிறு
கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிறது அக் இது கடைல வாங்குறது ஆ ஆ ஆ
பண்றாங்ள இப்ப எல்லா டெலிவரி பன்
அப்டிங்ளா தெரிலிங்க்கா நா இன்னு பிளிப் காட்ல எதுவு அவ்ளோக்கா வாங்லக்கா
ம் ஃப்ளிப்கார்ட்டுதா அதா கம்மி ரேட்டு் கொஞ்சொ ஆ கடைல விக்றதோட இங்க கம்மி
அப்டிங்ளா
ம் ம்
ட்ரை பண்ற ம்
நீங்க ரேட்டு ச இதுவ் பண்ணி
ம்
கம்பேர் பண்ணி வாங்கி பாருங்க
அதுதா அதுதா ஏனா ஆமா நம்ம பட்ஜெட் போட்டு தானக்கா வாழ வேண்டியிருக்கு
ஆ
புள்ளைங்கள படிக்க வெக்கணு நீங்க எதோ கல்லாணோ பண்ட்டிங்க நாங்கல்லா கல்லாணம் பண்றதா இருக்குது எங்குளுக்கு கூத்து அது வெரிக்கு இழுத்துட்டு போணு இல்லிங்ளா வாழ்க்கிய ஃபீஸ் கட்டி படிக்க வெக்கனு
ம்
அதெல்லா இருக்குல்ல
கல்யாணம் பண்ணாதா உன்னூ வேலயே இருக்குது
ஐயோ நா அததா சொல்ற அப்பதா உண்மயான ஆட்டமே ஆரம்போ
செய்யணு அத செய்யணு பொண்ணுங்ளே வேற இருக்குறாங்ளே சீருஸ் இந்த சீரு அந்த சீருன்னு செஞ்சினு இருக்குணு
கண்டிப்பா செஞ்சுதான்கா ஆகணு
அதா
யார்க் குடுக் போறிங்க உங்க பொண்ணுக்கு தான உங்க பொண்ணு தான நல்லா பாத்துக்கு போறேன் கேக்
ம் அதுதா அதா
இதுல்லா நடக்கதாங்க்கா செய்யு
நா அதா
ஆ உஷாரா நம்ப தா வந்து இது பண்ணிக்கணோ
ம் ம்
உஷாராலா ஒண்ணு பண்ண முடியாது ஏனா நம்ம பிள்ளைங்ளோட வாழ்க்கயயு நம்ப பாக்கணுல்லயா
ஆமா
நல்லது கெட்டது சொல்லி அவுங்ள வாழ வெக்கணும்கா அதுதா ஒரு மெய்னான ஒரு இ
ஆ சேரி சேரி
ஒன்னுமே மத்தபடி பண்றதுக்கே இல்ல
ம்
ம் என்ன பண்றது இப்ப இருக்குற பொண்ணுங்ளுக்கு நெறய பேருக்கு வந்து இப்ப வந்து கொழந்த இல்லாதது ஒரு பெரிய ப்ரச்னயாருக்கு
ஆமா ஆமா
ம் எங் நாத்தனார் பொண்ணுக்கு பாருங்க எ சுபி கல்யாண அவர்துக்கு முன்னாடி ஆய்ட்ச்சு இல்லிங்ளா
ம் ம் ம்
உ யா
ம்
எதுவு இல்ல
இன்னக்கி
ம் ம் அவுங்குள்க்கு அது வெய்ட் வேற போட்னே போரா அவ்ளும்
வெய்ட்டு போட்டாதா நிக்கறதுல்ல
அது தா மாப்ளயு போட் போட்டுனே போறாப்டி
ம்
ம் இல்லவே
எங்க அக்கா பையனுக்கும் அப்டிதான் மேரேஜ் ஆச்சு செங்கல்பட்டுக்கு போயிருந்தான் நல்ல ஒரு
ம் ம் ம்
அவங்களுக்கும் இன்னும் நிக்கவே இல்ல ஒன் இயருக்கு மேல ஆயிடுச்சு அவளும் அதே மாரிதான் வரும்போது ஒல்லியா வந்தா ஃபர்ஸ்ட்டு நல்லா வெயிட்டு போட்ருச்சு கொஞ்சோம்
ம் ம் ஜங்க் புட் தான்க்கா சாப்புடுறாங்க
அதுதான் சாப்பிடாம இருக்கணும்
அது எங்க போய் சாப்பிடாம இருக்கறாங்க அது வந்து சொன்னா நம்ம கெட்டவங்க ஆயிடுறோம்
ஆமா ஆமா இப்ப கேட்க மாட்டேன்றாங்க
ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப எடுத்துகிறாங்க
ம் அதான்
ரொம்ப எடுத்துக்கிறாங்க
ம் ம்
வெளியில அவங்க அன் டைம்ல ஆர்டர் போட்டு நறைய அன் டைம்ல ஆர்டர் போட்டு ஐடி ஒர்க் பண்றதுனால முழிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா நைட்ல அந்நேரத்து கூட பிரியாணி வாங்கி சாப்பறாங்க
ம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது ஒரு ஃபேஷனு
ஆமாக்கா நைட் பிரியாணி ஆமா ஆமா அது சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா டயர்டுன்ற பேர்ல ஒரு டயட் இருக்கறாங்க
ஆமா
அதுக்கப்புறம் வந்து இது எல்லாம் சாப்பிட்டு அ சாப்பிட்டு இது பண்ணிடுறாங்க அப்புறம் பண்ண முடியும் உம் உ ஒன்னும் பண்றதுக்கு இல்ல
ம் ம்
வெயிட் போட்டுட்டே தான் போறாங்க அப்புறம் மா போய் டீ குடிக்கிறேன்ட்டு ஒரு எல்லாம் கிளவி போய்டு ஆ ஒரு எரியாது ஆ சாயந்தரம் டைம் கூட இல்லக்கா நைட்டு் ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லாம் கெளம்பி போறது அதது போய் ஸ்ட்ரீட் ஃபுட்டு் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறது தப்பே இல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சாப்பிடுறது நெறைய உம் அது மாரி நெறைய பண்றாங்க
அவங்க என்னன்னத்த போட்டு கலக்குறாங்களோ பண்றாங்க எல்லாம்
ஆமா நம்ம வீட்டுல மட்டும் ஒரு சின்ன பொருள்னா கூட அப்படி சுத்தமா பாப்பாங்க ஆ அங்க போய் என்னென்ன இருக்குதோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ட்டு ஜாலியா வருவாங்க ம் ம் அதுயெல்லாம் அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது
ம் ம் எங்க அக்கா ந நறைய இதுவெல்லாம் செஞ்சு கொடுக்குறாலாம் அவ வேணவே வேணனாறா
ஆ செரிங்க்கா நான் அடுத்த கால பேசுறேன்
ம் செரிம்மா